ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்கு நா இப்பதா என் பொண்ண ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து விட்டுட்டு பாப்பா இப்போ டீவி பாத்துட்டு இருக்கு கொஞ்ச நேரோ சேரி அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலா பேசினுன்னு இன்னு பேலன்ஸ் ஒரு கால் பண்ணது தா இருக்கு சேட் பண்ணயா போ மாட்டேங்குது ச அதனால திருப்பி உங்களுக்கு கால் பண்ண சொல்
சேரி சேரி
சேரி சேரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ
நா சும்மாதா இப்பதா எல்லா ஒர்க்கு முடிஞ்சுது ஃப்ரீ டைம் அத்னால்தா நானு பேசலாம்னு ஒக்காந்தே
சேரி சேரி எப்டி படிச்சிட்டு இருக்கீங்ளா ஆ கல்யாணோ ஆயிட்சா
கல்யாணம் ஆயிடுச்சி வீட்ல தான் இருக்கே
சேரிங்க சேரிங்க என்ன சாப்டீங்க மதியானோ
கீரக் கொழம்பு ஃபிஷ் ஃப்ரை நீங்க
நா வந்து ரசம் அப்போ வந்து கறி வந்து ஃப்ரை பண்ணி கவாப்புன்னு சொல்லுவோ வெயில்ல காய வெச்சி அத் ஆ அதுதா அத ஃப்ரை பண்ணி சாப்டோ நாங்க
ம்
ம் நீ பாப்பா ம் கேர்ள் தா இப்பதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இப்பதா லந்து வந்து ட்ரெஸ் எல்லா சேஞ்ச் பண்ணிட்டு டி வி பாத்துட்டு இருக்காங்க
ம் சாப்டாங்ளா
ஆ
அ ஸ்னாக்ஸ் ம் வந்தோட்ன டி வி ஹோம் ஒர்க்லா இல்லையா
இல்ல இல்ல கொஞ்ச நேரோ ரெஸ்ட் கொஞ்ச நேரோ ஃப்ரீயா இருக்கட்டும்னு விட்டே
சியா வந்திருப்பாங்க சரி கொஞ்ச நேரோ ரெஸ்ட் டைமு
சிக்ஸ் தேட்டிக்கு உட்காருவாங்க படிக்க அதுக்கப்மா அதோட அவுங்க படிச்சி முடிக்கிறதுக்கு ஒரு செவன் ஓ கிள் செவன் தேர்ட்டி ஆயிடு அதுக்கப்றமா ஃப்ரீ ஆயிடுவாங்க அவங்க மறுபடியு விளையாடிட்டு இருப்பாங்க ம் சேந்துட்டு அப் அப்பறம் ம் நீங்க யார் யாருங்க வீட்ல இருக்கிங்க
வீட்ல நா எயே பாப்பா எயே ஹஸ்பண்ட் எயே மாமனார் மாமியார்
சேரிங்க சேரி பாப்பாக்கு என்ன பாப்பா இப்ப ஏன் ஸ்கூல் படிக்கிறாங்ளா என்ன
இல்ல இல்ல இப்பதா ஒன் இயர் ஆகுது
சேரிங்க சேரிங்க சேரிங்க ஒகே
உங்களுக்கு ஒரு பாப்பா தானா ஆமா இப்ப செய்னு தோச இட்லி இல்லன்னா கீர கொழம்பு இருக்கு சாப்பாடு கூட செஞ்சிருவாங்க
சேரிங்க இப் இப்ப எனக் உங்களுக்கு ஒரு பாப்பா தானா நாங்க ஒன்னு போதும்னே டிசைட் பண்டே அதனால ஒரு பேப் அது எங்க வீட்டுக்காரர் இப்போ ஒரு பேபி இருந்தா போது அப்டின்னு அதுவு கேர்ள் இருக்கு அதுவே போது பாய் இருந்து இருந்தா கேர்ள் வேணா பெத்
நீங்க அது பேசி வெச்சாலு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வி
அது எல்லா பக்கமு போட்டு போய் சொல்றாங்க
ஆ
இருந்தாலு எங்க வீட்டுக்காரர் வந்து அதெல்லா இல்ல எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தா அவதா இந்த வீட்டு ராணி அப்டி இப்டின்னு என்னென்னவோ டயலாக்லா உட்றாரு
அதெல்லா கொஞ்ச நாள் தாங்க
தா கொஞ்ச நாள் என்ன ஏழு வயசு ஆயிடுச்சி அவளுக்கு அவளுக்கு ரெண்டு வயசு ரெண்டு மூணு வயசுல இருந்து சொல்ல ஆரம்மிச்சிட்டாங்க எனக்கு இப்ப பாப்பாக்கு ஏழு வயசு ஆச்சு எல்லாருக்கு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்பா எங்க போனாலு அத்தா அது கேட்டு கேட்டு
சொல்றாங்க நானு அப்டிதா சொல்லிட்ருந்தே ஒரு பையன் தா அவள தா ஒரு பையனோட அவளோ தா அப்டின்னு சொல்லிட்ருந்தே அப்படி சொல்ல கூடாது அவனுக்கு ஒண்ணுன்னா அவ ரத்தம் தா வந்து நிப்பாங்க நீங்க இல்லன்னா உங்களுக்கு நெஸ்ட் வந்து ஆ உங்க நெஸ்ட் உங்களுக்கு உங்க பசங்க உங்க பையே ஒருத்தன யார் பாத்துப்பா அவ ரத்தோனு ஒன்னு இருந்துச்சுன்னா தா துணைக்கு வந்து நிப்பாங்க ப்டிஇருந்தாலுன் சொல்றாங்க அதுவு கரெக்டுனு தோணுது மே பி இருக்கலா நம்ம இருக்கோ நம்ம பாத்துக்கறோ மேபி அவ வளந் இப்ப அவனுக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஏதாச்சு ஒரு ப்ராப்ளம் வந்தா அவனுக்குனு ஒரு தம்பியோ தங்கச்சியோ யாராச்சு இருக்கணுல கரெக்டுனு தா தோணுது சரி ஓகே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகட்டு பாக்கலானுதா இப்போ டிசைட் பண்ணிருக்கோ நாங்களு அதே தா சொல்லிட்ருந்தோ
நீங்க வெத்துக்கோங்க எங்க வீட்டுல வந்து எங்க எ வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேன்டாரு சோ நானு ஓகேனு சொல்ட்டே
உ பட் நீங்க சொன்னா அவரு ஓகேன்னு சொல்லிதா ஆகணு
இது
ஷனா அவரு க எடுத்து தான ஆகணு
நா கேட்டே அவரு என்ன சொன்னாரு ரெண்டு ரீசன்னு ஒண்ணு வந்து பொண்ணு எனக்கு பொண்ணு பொறந்துருச்சு அதுவே எனக் போது இன்னொன்னு வந்து சிசேரியன் எனக்கு அதனால நீ இன்னொரு சிசேரியன் பண்ணிக்கா
சமா அவரு எடுத்
ஆ அது வந்து பண்ணிக்கலா வேண்டா ரெண்டுமே எனக்கு வேண்டா அதனால விட்ரலா அப்டின்ட்டாரு
பரவால்ல உங்க மேல இவ்வள கேரிங்கா இருகாரே
ஆ அதனால நா விட்டுடே
எனக்கு நார்மல் தா ஆனா பேரு தா அது நார்மல் பட் அதுல அவளோ வலிய ஃபேஸ் பண்றது இருக்கு பா
ஆமாமா நா எ அண்ணே அடி தா பாத்தே எனக்கு தெரியாது மத்தபடி நா வந்து அண்ண பையனுக்கு தெரியாது
ஆ ஆப்ரேஷன்ல அப்பத்திக் ஒண்ணு தெரியாது பேபி கைக்கு வர அளவுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் டே தா தெரியு ஸ்டிச் ஓட வலி ஆ நடக்க முடியாது சொல்வாங்க முக்யமா எங்க அக்கா ரெண்டு பேருக்கு ஆப்ரேஷன் தா எனக்குதா நார்மல்
எனக் நார்மல் ஆகும்ன்னு சொன்னாங்க அதுகப்றமா என்ன சொன்னாங்க முடியாது பேபி வந்து தேடி தலைல அந்த கொடி வந்து சுத்திட்ருக்கு
உ
நார்மல் பண்ணா அம்மாகுதா பிரச்சன அப்டின்னு சொல்ட்டாங்க
உ அது எனக்கு ஒரு டவுட்டு இந்த சிசேரியனுக்கு உள் ஊசி ஊசிபோடுவாங்கல இந்த நம்ம போன்ல அது வலிக்குமா போடும்போது
ஆமா ஊசி இல்ல அது எப்பமே நார்மலா போட்றோல்ல அதே மாரி ம் அந்த மாரிலா இல்ல இப்போ எப் பொமை போறன்னா அந்த எடோதா நம்மளுக்கு வந்து தேய்ச்சிட்டா கொஞ்சவலை இங்க வந்து தேய்க முடியாதுல்ல அனால கொஞ்ச சுருக் சுருக்குன் பந்தினே இருக்கு அன்னிக் ஒரு நாள் மட்டு அப்டி இருக்கு அதிகமா ஊசிபேட்ட வலிலா தெரியாது அதோட எஃபெக்ட்தா இருக்கு அப்டின் சொல்றாங்க தெர்ல அதனாலதா நெறைய வெய்ட் தூக்னா வலி வருது மத்தபடி எனக் ஒன்னு தெரில
அது நார்மலுக்கு இருக்கர்தாங்க ரை துக்குனாகா இடுப்பு வலிக்கிறது லேடிஸ்க்கு மோஸ்ட்லி இடுப்பு வலி இருக்குதா
ம் எனக்கொன்னு தெரியல சும்மா பாப்பாவோ இல்ல யாரோ ஒரு டக்ன்னு வயித்ல ஒரு மாரி லைட்டா அடிச்சா கூட அந்த எடத்துல வலி வருது இப்போ ஒரு மாரி அந்த சீசன்
ப்டியே தான இருக்கு வெளியில தா காயோ ஆறிருக்கு உல்ல போட்ட ஸ்ட்ரிச்சி எல்லா அப்டிதானே இருக்கு
ம் எனக்கு எனக்கு கை ஸ்டிச்சிங் கூட இல்ல அந்த மிஷின் வச்சி போட்ருகாங்க அது அதனால எனக்கு ஒன்னு தெரியல ஸ்டிச்சிங் போட்ட அடையாளமே இருகாது எனக்கு
அப்டியா பரவால்லயே
ஆனா வந்து தெரியு பட் அந்த தையல் போடறாங்கல்ல அந்த ஊசி தெரியாது
கோடு மாரி அந்த மாரி இருக்கு
பிரைவெட்ல பாத்தா அந்த மாரி பண்ணுவாங்களா சே எங்க அம்மா பிரைவெட்லதா பாத்தாங்க அனால அப்டி எனக் கவர்மெண்ட்லீதா
கொலடூல்
இல்லல் இல்ல அந்த டைம்ல வந்து எனக் சிக்ஸ்டி தௌசண் தா ஆச்சி ஏழு வருஷத்து அனால அவளவா ஆயிரிச்சி சிக்ஸ்டி தெளசன் ஆயிரிச்சி ம் இப்போ அதிகமா இருக்கா என்னென் தெர்ல
ப்பா எப்பிடியு உங்ளுக்கு ரெண்டு லட்சோ வைக்கணு நீங்க நார்மலா இருகட்டு சீசரியனா இருகட்டு ரெண்டு லட்சோ வ ச்சாதா ப்ரைவெட்டு அதுவு அந்த ஸ்கேனுக்கெல்லா ப காசு வாங்குறாங்களே ப்பா ஒரி ப கொழந்தைக்கு எத் ப்பு ஸ்கேனுக்கு எனக்கு ஆறாயிரூபா வாங்கனாங்க
அப்பிடியா சேரி சேரி இது வந்து தெர்ல அல்லலே இல்ல நல்ல வேல நா இன்னு ப்ரெக்னெ வேணான் சொல்ட்டே அது நல்லதா போச்சி
உண்மதாங்க எவ்ளோ செலவு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல
இப்ப அதுவாவ சொல்றாறே ஏ வீட்டுகாரர் ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு கொழந்த சந்தோ ஒரு ஸ்கூல்ல சேத்து படிக்க வச்சி அவள பெரிய ஆளா ஆக்கறதுக்கே அவ்ளோ செல்
பெரிய விஷ்யந்தா ஸ்கூல் பீஸ் எவ்
ஆ இ இன்னொரு கொழந்தனா அதுக்கு சேத் த்தி இன்னு செலபண்ணா ஹாஸ்பிட்டல் செலவு வரு அப்புறோ என்னென்னவோ வரு
அதுக்குன் பாத்தா நமக்கு கொழந்தைங்க முக்கியோல்ல இப்போ உங்கள மாரியே ஒரு கேள் பேபி இருக் இப்ப பாய் பேபி உங்களுக் கொஞ்சமாச்சி இருக்குல்ல ஆச
ஆ நா சொல்ட்டே அப்புறோ ஏ பொண்ணே வாய்விட்டு கேட்டாச்சி மட் இருந்தாலு இல்ல பட் இருந்தாலு எங்கவீட்டுகார் வேண்டா நீ ஒருத்தீயே போதுடி சொல்லி அப்டி இப்டின்டு அவரு சமாளி
பத்ரமாவே நீங்க என்ன பண்ணணு இந்த சின்ன சின்ன கொழந்தைங்க வீடியோவா எடுத்து காமிக்குணு ரேண்டமா அப்பதா ஆச வரு
அவுருக்கு தெரியுதுப்பா எல்லாரு அவுரு அவர்கிட்ட சொல்றாங்க ஏ ஏன்டா வேண்டான்ற இல்லெல்ல ந நா புடிச்ச முயலுக்கு மூணு காலுன்ற மாரி அவுரு அப்டி இல்ல எனக்கு ஒண்ணே போது அதா நா கேட்டனே ரொம்போ
அப்புறது பண்றத்
அ நா கேட்டே ரொம்ப இதுவா சொல்லுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க வேண்டாமா அப்டி இல்ல இல்ல நா ரெண்டே ரெண்டு காரணோ இருக்கு ஒண்ணு எனக்
எனக்கு பொண்ணு வேணு மேபி ஃப்ர்ஸ்ட் ஓங்களுக்கு ஃபர்ஸ்ட் பைய பொந்தனா பொண்ணுக்கு ட்ரை பண்ணிருப்பாருன்னு நெனைக்கிறே
ஆமா அவுருக்கு வந்து ஆமா அவுரோட தங்கச்சி வந்து இப்ப இல்ல அதோட சென் டிமென்ட் கார்ணோ ஏ நம்ம பொண்ணு வேற பொறந்துருச்சா அதுவே அவுங்க தங்கச்சினு நெனைச்சிட்டு அதே மாரி ஃபீல்ல இருப்பாரு அவுரு
ஏ எப்டி என் என்னாச்சு
இப்போ அவுங்க ஃபேமிலி அவுங்க ஃபேமிலில யாரோ எறந்தாங்ளா அதுக்கப்றோமா தொடர்ந்து அவுங்களுக்கு இதுவாயி அவுங்களுக்கு ஓடம்பு சரியில்லாம போய் அவுங்க தங்கிச்சியு இருவது வயசு இருத்தொரு வயசுலியே எறந்துட்டாங்க அவுங்க வந்து ரொம்ப பாசோ வச்சிருந்தாரா அவர் தங்கச்சி கா அவுங்க காலேஜ் நோட்ஸ் டிகிரில்லா வாங்கிட்டு எறந்துட்டு எறந்து போய்ட்டாங்க அவுங்களோட நெனைப்புள்ளே இல்ல மரேஜ் இல்ல அதுலே நெனப்புல இருந்தாரு அப்றோ இவருக்கு பொண்ணு வேற பொறந்துச்சா அப்ப பாக்குறவங்கெல்லா உங்களுக்கு வந்துரு தங்கச்சியே பொறந்திருக்கா அப்டி அப்டி எஸ் எஸ் சொல்லி அவ வந்து ஒரு நல்லா தங்கச்சி மாதிரியு அவுர மாரியே கொஞ்சோ யோசிச்சு யோசிச்சு அதனாலே சேர் வேண்டா சேர் அவரு நானு இது பண்றது சேரி எங்களுக்கு வேணு உங்க எத்துக்குலா அப்டி இப்டினு சொல்லி எங்க அம்மா வந்து கிண்டல்லா பண்ணுவாங்க நீ இப்ப பெத்துக்க மாட்டேன்ற ஆப்ரேஷனு பண்ணிக்க மாட்டேன்ற பொண்ணு வயசுக்கு வந்துச்சா நீ கர்ப மாயிட்டனா என்ன பண்ணுவ அப்டி இப்டினு கேக்குறாங்க கேக்குதா கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ